ஏங்க எப்டிருக்கீங்கங்க நல்லாருக்கேங்க
ஆ நல்லாருக்கேன்ப்பா
ஆ என்ன பண்றீங்க
நானா இப்போ டிவி பாத்துனுங்கிற ம் நீங்க டிவில்லா பாப்பீங்களா ஆ போவோ இனி என்னைக்கோ ஒரு நாள் போவோ இப்போ மோஸ்ட்லி போறதுல
ஓ சேரி ஏ
அ கொஞ்சோ நல்லா இருக்கும் பாக்னே கொல்ல பழங்க கொஞ்சோ சார்ஜஸு கொஞ்சோ கம்மியாருக்கு இப்போ ஒரு ஃபேமிலி போனாலே ரெண்டாயிர ரூபா ஆயிருது
ஆமாங்க ம்
அதுவு எல்லாமே இப்ப டிவிலயே ஒரு அஞ்சு மாசோ கச்சா அது படோ போட்டுறா
ஆ சீ ஒரு மாஸ்
அது எதுக்கு செரமப்பட்டு அங்க போய் அய்ய குடுக்கணு நம்ம காச கஷ்டப்பட்றத சொல்லுங்க அது வீட்லே உக்காந்து டீ இப்ப ஃபர்ஸ்ட் மாரி போறதுல படமு இப்போ ஃபர்ஸ்ட் மாரி இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் எல்லா நல்லா ஃபேமிலி படமா இருக்கு பாக்க கொள்ள நல்லா இன்ட்ரெஸ்ட்டிங்கா இருக்கும் பாக்கற படம் எல்லா பிடிக்காத அளவுக்கு இருக்குது
புடிக்காது அப்ற சில டைம் நம்ம அதவே கவனிச்சு கவனிச்சு பாக்கற மாரி இருக் குங்க புரியாத மாரி இருக்கு
கான்சப்ட் இப்ப சரியில்ல இப்பக்கு வந்து சம்பாரிக்கணு அதுக்கேத்த மாரி தாட் ட்டுறாங்க படத்த பசங்களுக்கு புரியிற வக்கற வக்கற மாரி எல்லா படோ இல்ல இப்பா அதுக்கான போறது அல்ல பட
ரெண்டு நிமிஷ பாக்லைனால அந்த படம் புரியாது போய்ரு என்ன அப்டிங்கிற மாரி அடுத்தடுத்து ம்க்கு
கடைசில முடி இல்லாம குடு
ம் ஆமா ஆமாங்க அப்போ ஒவ்வொரு கத வருதுங்க ஒவ்வொரு கத வருதுங்க ஒரு ஒரு கத போயிட்ருக்குன்னா அடுத்து வேற ஒரு கத கொண்டு வந்தட்றாங்க அதுக்கடுத்து இவ இன்னொரு கத அப்றோ கடைசியில பாத்தீங்கன்னா மொதல் கத என்னங்கிறதே மறந்து
ஆ அதுக்காவன்டியே இந்த படத்த பாக்குறது அதிகமா அ வீட்ட வந்து சீரியலு அதுல நம்மளுக் டைம் பாஸ் போனுமே
ஆமா
டி வி சீரியல் கீரியல் எதா பாத்துட்
ம்கு ஆனா சீரியல் பாத்தம்னா நம்மளுக்கு கொஞ்சோ அது ஒரு இதா தெரியா போர் அடிக்காது
ஆ சும்மா டைம் பாஸ்க்கு பாக்குறோ நாங்க அவ்ளதா ஏன்னா அதுலயே நம்பளு இருக்க கூடாது சீரியல்யு சொல்ட்டு
ஆமா இப்போ அ ம் ஆமா இப்ப யூடியூப் வந்துருச்சாச்சுங்க இப்ப யூடியூபே ஆ ஆ ஆமா ம்
நடக்றது ரியாலிட்டியா இல்ல சும்மா அவுங்க சம்பாரிக்கங் ஃபேக்கா போறாங்களோ தெரியாது
ஆமா சிலது அப்டிதாங்க இருக்கு உண்ம எது பொய் எதுன்னே தெரியமாட்
தெரிய மாட்டுது நம்பள்க்கே அத நல்லது எதோ அத பாக்கறது மத்ததுஎதா அதுமா தேவயானத பாப்ப ஆனா அதிகமாக ஃபோனு யூஸ் பண்ண மாட்
ஓ சரி சரி நாங்க ஃபோன் தாங்க அதிகமா யூஸ் பண்றது
ஏன்னா அது நம்மளுக்கு ஒரு ஹாபி ஆய்டு ஆனா அதுல நம்மள்க்கு வந்து அதுலயே மைண்ட் போய்ச்னா தா நம்ம மைண்டே இதாவாய்டு நமக் தேவப்படும்போது அத யூஸ் பண்னா போதா தா அதுக்கு சொன்ன மாத்துலே இருந்தனாக்கா நம்ம இப்ப வந்து மோஸ்ட்லி ஃபோன்லயே இருக்கணு மைண்டு சொல்ட்டிருக்கு
ஆமா ஆமா
அ அதனால தேவப்படு கொஞ்ச நேரோ பாக்கலா கொஞ்ச நேரோ யார்ட்னா பேஸ்னா கூட நம்ம மைண்டு கொஞ்சோ இதா இருக்கு
அதா அதாங்க இப் பாத்தீங்னா ஃபோன் ஃபோன் பாக்கறனால அது நைட்டு பாத்தம்னா சுத்தமா தூக்கோ வரதில்லங்க அது சாட் ம் சாட்ஸ் எல்லா பாத்தா
ம் ம் நைட்
கோ வரமாட்டேங்கிது
இந்த ஃபோன் வாங்ன புதுசே நம்ப பாத்தேனா என்னடா தலவலி வர்து தலவலி வர்து சொல்ட்டு பாத்தா அப்றமா பாத்தா ஆ இந்த ஃபோனாலதா வரு து நைட்ல கெடைக்கிறதே நம்மள்க் தூக்கோ நைட்டு தா அந்த தூக்கத்த கெடுத்துட்டு ஏ பகலுலெல்லா செ ப்றோ அந்த நேரத்துல பாக்க வேண்டிதா
ம் நீங்கல்லா அப்டே மாறிர்றீங்க ஆனா நாங்க எவ்ளோ பட்டாலு மாற மாட்டோ
த நம்பகிட்ட தா இருக்குது நம்ம மாறர்து நம்மட்ட தா இருக்குது ஏனா மத் மத்தவங்க சொல்லி நம்ம மாறது நம்மள்க்கே அத புரிஞ்சிட்டு நம்ம மார்றோ பாத்தீங்களா அதுலதா நம்ம மேல மேல நமக் கு மாற்றம் வரு இதுன்னா நம்மள்க் யூஸ் இல்ல எங்க தூக்கத்த கெடுத்துட்டு அப்டில்லா பாக்கணு சொல்ட்டு இந்த தாட் ஒன்னு வச்சாலே அந்த தூக்கோ தா நம்மள்க்கு தேவ அந்த தூக்கத்த விட்டு நம்ம பகல்ல தூங்க முடியுமா
ஆ ஆ
பகல்ல தூங்னா நெறைய பிரச்சன வரு நம்மள்க்கு சாப்பட்றது ப்ராப்ளம் போய்டு நம்மள்க்கு கால்ல சா ப்பாட் போய்டு ஏனா நல்ல இதெல்லா நம்மள்க் போய்டு
ஆமா
அதெல்லா இல்ல நம்ப நைட்ல வந்து தூங்கறது தூங்கிட்டு இயர்லிமா நம்ம கால்லா எவ்ள் நேரோ பாத்தீங்னா கொல்லலா நம்ம அதுக்கப்றோ டைம் வேஸ்ட்டா தா போது நம்மள்க்கு
ஆப்பா
நைட்டு தூக்கோ தூங்னா நம்ம நிம்மதியா இருக்கலா அதே தூங்குனோ பகல்ல தூங்குனோனாக்கா அந்த நிம்மதி வராது நமக்கு எவ்ளோதா தூங்குனாலு
லைமே என்னதா வந்து நம்ம பகல்ல தூங்குனால் நைட்டு தூங்கற மாரி இருக்
அதேதா ஏனா நைட்ல வந்து எல்லா சைலண்ட்டு உங்கள்க்கு அதனால் நம்மள்க் டிஸ்டபன்ஸ் இருக்காது பகல்ல அப்டி இருக்காது சைலண்ட்டா இருக்காது எதாவ் சவுண்டு கிவுண்டு எல்லா ஒர்க் பண்ற நேரோ
ஆமா யாரோ ஒருத்தங்க எதாவ்து ஒன்னு பண் ஆமா
ம் அது நம்மள்க் இடிட்டுடேங்காவு நம்மள்க்கு என்னடா இது இவ்ளோ சவுண்டா வருது ம் தூங்க விட மாட்டேன்றாங்களே அப்டி சொல்லி
அப்பறோ பாத்தீங்ன்னா ஃபோன் பாத்தா ரொம்ப டயடாகுது ஒர்க் பண்றக்கு ஒரு மாரி இதா இருக்கு ம் ம் ஆ ஆமா
பெரும்பாலு வந்து புருஞ்சுக்கிட்டு பச எல்லாருங்க அதுக்கு ஏத்த மாரி ஃபாலோ பண்ணா ப்ராப்ளமே வராது நம்மளுக்கு ஏனா நைட்ல அதிகமா நம்ம பாத்தாலு கண்ணுக்கு ப்ராப்ளோ வரு அந்த கண்ண ப்ராப்ளம் இன்சுனா அதுக்கு நம்ம செலவு பண்ணணு
ஆமா தலவலி வரு
ஆ இதெல்லா நம்ப யோசிச்சு அய்ய அதுக்கேத்த மாரி நம்ம ஃபாலோ பண்ணா ஃபோன் பாக்கறது தப்பு இல்ல அத பகல்ல பாருங்க அவ்வளதா
ஒரு அளவா பாத்துக்கிட்டு அது அதுக்கு பரவல டி வி பாக்கறது எவ்வளவோ பரவால்ல ஆமாங்க
டி வினா நம்பளது டிஸ்டன்ஸ் தா
ஆ
ஃபோனு நம்ம கைல ப கண்ணு முன்னாடியே இருக்கு அட்ராக்சன் அது இழுத்துட்டே இருக்கு காந்த இழுப்புமாரி ஆ அது இக்கவுந்தா அது கொஞ்சோ தள்ளியே வெக்கிறது நா ஃபோன
ஆமங்க நானு கொஞ்சோ கொஞ்சோ ஒரு நாள் ட்ரை பண்றது ஒரு பத்து மணிக்கி மேல ஃபோனயே தொடக்கூடாது பத்து மணிக்கி தூங்கிரு
அது முடியாதே
ம் ஆ ஆமாங்க முடியல முடில கொஞ் இல்ல
ஃப்ரெண்ட்சு கான்ஃபிடெண்ட்ஸா வைக்ரோ நாம்ப
அ அது என்னன்னா நம்ம ஃபஸ்ட்லயே வந்து மோ அ ஃபோன எடுக்காம போனதே இப்ப கண்ண மூடி படுக்கணு செரி ஒரு அஞ்சு நிமிஷோ பாக்கலா அப்டின் சொல்லி நம்ம எடுத்தம்னா தொடர்ந்து அப்டியே ஒரு சரி இன்னோரு அஞ்சு நிமிஷம் இன்னோரு அஞ்சு நிமிஷம்னு ஒரு ரெண்டு மண் நேரோ ஆயீருதுங்க
அதுக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டுந்தா என்னடா பாத்ததான பாத்துனுகுறோ சொல்ட்டு அந்த மைண்ட வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு தூங்கிற்னு காலேல பாத்துக்கலா அப்டி சொல்ட்டு ஒரு மூணு நாளைக் பண்ணி பாருங்க கண்டினியூவா ஆட்டமேடிக்க அதே நீங்க மாறிவிடுங்க பாருங்க ஒரு பத்து பதனோர் மணி இருக்கு இந்த டைம் நா வச்சில்லா காலேல ஏஞ்சி பாத்துக்கலா அத அப்பறோ நம்மளுக்கு என்ன வேல இருக்குது நம்ம தூக்கமு வேணு இதுனால நம்ப வந்து கஷ்டப்பற்ற காச நம்ம செலவு பண்ணமே அந்த க டாப் ஏதாவது மைண்ட்டு பண்ணி நம்ம வச்சுனாக்க அது வச்சுல்லா நாம்ப
ஆமா நீ அதா அந்த மாரிதா ஏதாவது ஒண்ணு பண்ணு இனி பேசாம ஃபோன வந்து கீழ வச்சுட்டு போயரனுங்க
க்ககக கீழ வச்சினாக்கா எமர்ஜன்சி எதா தேவனா என்னா செய்வீங்க சொல்லுங்க
அவருக்கு கால் பண்ணுவாங்க நா எடுக்கலன்னா அவருக்கு ஆட் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கால் அவருக்கு தா போயிரு அதுனால அது ஒன்னு பிரச்சன இல்ல எங்க வீட் சைடா இருந்தாலு சரி ஆ அவுங்க வீட்லயு சரி
அதா நா சொல்றது டிப்ஸு நல்லது நா சொல்ற டிப்ஸ் நல்லதுனா தாராளமா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அந்த மைண்ட ஒரு மூண் நாளிக்கி நால் நாளிக்கி
ம் செரிங்க ம்
அப்ரோ
உங்களுக் என்னங்க
போய்ருக்கிங்ளா
என் உன்ன ஊருக்லா போலீங்க கொஞ்சோ மாமியார் ஆ கேக்து கேக்து உங்களுக் கேக்குதா உங்கள்து ம் ம் எங்க மாமியாருக் கொஞ்சோ உடம் சரியில்லயா அதனால சரி ஆ ஹாஸ் ல்லா போயிட்டு வந்தோ போன வாரத்துல அனால சரி இன்னோ ரெண்டு வ்வற ரெஸ்ட் எடுக்கொணுங்க அவங்க ஆனால சரி அவங்க எங்யும் போல ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு வார கழிச்சு தான் போகணு அம்மாவோட ஊருக்கு அவங்க ஏதோ ஒரு கோயில் ட்ரிப் போறேன்னு சொல்லிட்ருந்தாங்க அங்க கூப்புட்டுருக்காங்க ஒரு நாலஞ்சு கோயில் போறே வா அப்டினாங்க சரி அதா யோசிச்சிட்டு இருக்கே சரி ரெண்டு வாரத்துல இவங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா அவங் கூட போலா
ம் சேர் சேர் சேர் சேரி
வணக்கம் உங்க பசங்ளா என்ன பண்றாங்க
ஆ என் பசங்க வந்து ஆ பசங்க வந்து பெரிய ம்
ஹலோ
ஏ
ஹலோ உங்களுக்கு டவர் இல்ல போல
கேக்குதா
ஏ கேக்குது கேக்குது கேக்குது ஆ கேக்குது டங் டங்னு சவுண்ட் வருது
டங்கு டங்கு சவுண்ட் வருதுங்களா ஆஹ
கேக்குதா டங் அப்டின்னு ஒரு சவுண்ட் வருது
ம் செரி செரி
பெரிய பையே காலேஜ் படிக்கிறா தேட் இயரு பொண்ணு இப்போதா காலேஜ் போறாங்க சின்ன பையே டென்த் படிக்கிரா
ம் ஓ ஓ இப்ப டென்த்து
ஆ சின்ன பையே மூணாவது பையன் டென்த்து படிக்கிறா
ம் சரி படிக்கறக்கு நெறைய இருக்கு கிளா
அது என்னதோ இருக்கட்டோ ஆ ஹஸ்பண்ட் விட்டுருவாங் காலைல எயிட் ஓ கிளாக்கு ஈவ்னிங் பெரிய சின்ன பையனா வந்துடுவா
ம் பக்கமா ஸ்கூலு
ஸ்கூல் வந்து ஒரு ரெண்டு பஸ் ஸ்டாப் புங்க தாண்டி போனு
எப்புடி இதுல போவாங்களா பஸ்லயா இல்ல நடந்தா
காலையில என் வீட்டுக்கார் வண்டியில இட்ன்னு போய் விட்டுருவாங்க பைக்ல
சரி ங்க
சின்ன பையன் வரும்போது பஸ்ல ஆட்டோல அப்டி வந்துருவா
சரி சரி ம்
அங்க ஷேர் ஆட்டோல்லா வரோ இல்ல பஸ் வரோ பாதி தூரோ நடந்து வந்துட்டு பஸ் ஏறி வந்துடுவா வீட்டான்ட எங்களுக்கு எல்லா இங்க எல்லா பஸ்சு எல்லாமே பக்கோ பக்கோ எங்களுக்கு மார்க்கெட்டு பஸ்சு ஹாஸ்பிடல்சு எல்லா ஒரு கால் அவர் கால் அவர் டிஸ்டன்ஸ் தா நம்மளுக்
ம் பரவால்ல ஆனா நா ம்
ஜங்ஷனான இதுதா நம்மள்து இங்க அப் மா ஊருக்கு எல்லா வே வேறு இந்த ஊருத் தா போய்னா கோயிலுக்கு எல்லாந்தா போயிருந்தோ குற்றாலோ
ஆ குற்றாலமா ம் குற்றாலம் வரூ ஒரு டைம் வந்திருக்கே அ ஏ ஃப்ரெண்ட டு வீடு அங்கு இருக்கு அவங்க வந்தா நா ஒர்க் பண்ணிட்டு இருக்கூ போது அப்ப வந்தாங்க அப்ப நா வரும்போது பாத்தீங்கனா அங்க தண்ணியே வர்ல ஏமாந்து வந்துடோ மே மன்து
மே மாசோ தண்ணி இருக்காதுங்களா உங்களுக்கு ஆகஸ்டு ஜூலை ஆகஸ்டு ஆ நாங்க ஆ சரிப்பா ஓகேப்பா பாய்ப்பா